மாலை வணக்கம் தோழி ம் அ டீ காபிலா சாப்ட்டிங்ளா
இல்ல தோழி இனிமேதா சாப்படணு எதாவ்து ஸ்நாக்ஸ் சாப்பட்ணு ஒண்ணுமே இல்ல பாப்போ எதாவ்து கடைல வாங்கி கூட சாப்ட்டுக்கலா பிஸ்கட்ருக்காமந் தோழி
ஆ பிஸ்கட் ம் நாங்க இப்பதா குடிச்சோ ம்
ஃபோன்ட்ருக் பாத்தீங்ளா
ஆமா
ஃபோன் வந்து நல்ல விஷ் விஷயங்கள்ன்ருக்கு கெடுதல்ட்ருக்கு நல்ல விஷயங்கள் எடுத்து க்கிட்டம்னா இப்ப வந்து வெ வெளியூர்ல வெளிநாட்ல வேல பாக்குறாங்கன் வெச்சுக்கோங்ளே அந்த காலத்துல வந்து வெளிநாட்டுல வேல பாக்குறாங்க ஒரு ஆர்மிலிலேனு வெச்சு க்கோங்ளே அவுங்க வந்து ஒரு லெட்டரு போட்டாவே ஒரு மாசோ கழிச்சுதா அந்த வீட்டுக்கு வரு அப்ப அந்த லெட்டர்ல என்னா போட்ருப்பாங்கன்னா அடுத்த மாதம் பத் தாந் தேதி நா வந்து போஸ்ட் ஆபிஸ்ல ஒனக்கு ஃபோன் பண்றே நீ வந்து கரெட் டா மூணு மணிக்கு அங்க நில்லு அப்டின் போட்ருப்பாங்க அ ப்ப அவு அந்தம்மா வந்து அடுத்த மாசோ அந்த பத்தாந் தேதி வரைக்கு வெயிட் பண்ணிட்டு போயீ மூணு மணிக்கு அந்த குடும்பமே போய் நி்க்கு எப்போ ரெண்டு மணிலருந்து நிக்கு அந்த ஃபோனுக்காக மூணு மணிக்கு அந்த ஃபோன் வரு அந்த குடும்பமே பேசி முடிச்சிட்டு வருவாங்க அவ்ளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தது இப்ப பாத்தீங்கனா ஃபோன அப்டி எடுத்தா வீடியோ கால்ல எந்த நாட்லருந்தாலு பேசிக்கலா அவுங்க மொகத்த பாக்கலா நிமுஷத்துல அவுங்கள பாக்லா பேசலா எல்லா சௌரியமு இருக்குது இப்ப நன்மைகள் நம்ளுக்கு ஆ அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா ஃபோன்ல நம்ம வந்து ஒரு பேங்க்குக்கு போறோ ஒரு அஞ்சு லட்ச ரூவா பணத்த எடுத்துட்டு போ முடிமா கார்லியோ வண்டிலயோ ஆட்டோலயோ போ முடியாது பாதுகாப்பு கெடயாது அங்க போயி என்னா பண்ணுவோ கீயூல நிக்கனு காலைலந்து சாய்ந்தர வர நின்னு நம்ம பணத்த போட்றதுக்கே அவ்ளோ நேரோ நின்னு அந்த பண த்த செலான எழுதுறதுக்கு போயி எழுதி குடுத்து பணத்த போய் போ ட்டாலு செரி எடுக்கறதா செரி ஒரு நாளாய்ரு இன்னக்கி இப்புடீன் தட்டி வுட்டா அழகா போய்ருது ஜி பே ன்ட்டு போன் பே ஜி பே‌ ன் எப்டி போது பாருங்க
ஆமா ஆமா கண்டிப்பா
அது ஒரு நன்மை வீட்டுக்கு விருந்தாளியே திடீர்னு இருவது பேர் வராங்க
ம்
நா ஒங்ளால சமைக்க முடில ஆட்ரு பண்றோ ஜொமேட்டோ ஜூ ஸ்விகின்னு பத்தே நிம்ஷத்துல சாப்பாடு வந்து எறங்குது
ஆ ஆமா ம்
பாருங்க போன் அவ்ளோ வேல செய்து அப்றோ ஆ நம்மளுக்கு இந்த டிரெஸு புடிச்சிருக்கு ஒடனே இத வாங்கனு அப்பின்னா வீட்ல உக்காந்துட்டு ஆன்லைன்ல இந்த டிரெஸ்ஸ ஆட்ரு பண்றோ சேல சுடிதாரு நா நைட்டி என்ன வேணாலு வாய்ன்க்லா அதுவு நம்ளுக்கு சௌரியோ அப்றோ மளிக ஜாமான்
ம்
எல்லாமே வந்து போன்ல நம்ளுக் கெடச்சிருது
ம்
ஒண்ணுல்ல நீங்க காலைல ஒரு குட் மார்னிங்க போட்றீங்க இப்ப எனக்கு தெரிஞ் சு அறுவது வய்சு எழுவது வய்சு எம்பது வய்சு இவுங்க எல்லாமே ஃபிரெண்டுங்கருக்காங்க இப்ப நா குட் மார்னிங் போட்றே அவுங்க அமெரிக்கால இருக்குது ஒரு அம்மா ஒரம்மா இங்க அது பேரென்னாது அ அமெரிக்கா ஆஸ்த் ரேலியா இருக்குது ஒரம்மா லண்டன்ல ஒரு அம்மாருக்குது சென்னைல ஒரு அம்மாருக்கு இத்தன பேருக்கு நா வந்து காலைல அனுப்புறே
ம்
அந்த அறவது வய்சு எழுவது வய்சுக்காரவ்ங்க எனக்காக வெய்
ம்
ட் பண்ணி எ போட்ட அடுத்த நிமுஷமே அவுங்க அந்த குட்மார்னிங் பதில்ட்ரு போடுவாங்க அப்ப அவுங்க நல்லாருக்காங்கங்கறத நா தெரிஞ்சுக்கிறே நா நல்லார் க்கேங்கறத அவுங்க தெரிஞ்சுக்கிறாங்க
ம் கண்டிப்பா ம் ஆமா
நம்மள்க் கெடைக்கிதோ இல்லயோ அந்த வய்சானவங்ளுக்கு கெடைக்கிது
கெடைக்கிது உம் உம்
செய்தியாந்தல் சேரி துக்க செய்தியாந்தல் சேரி அந்த போன்ல ரீச்சாவுது சீக்கிரத்தில ம் ஒரு கல்யாணத்துக்கு அப்பெல்லா வந்து நம் ம வெளியூர் நாட்ல இருக்கோங்களுக்கு வெளியூர்லக்கோங்களுக்கு நம்ம போயி வெக்க முடியாது இன்னிக்கு பாருங்க வாட்ஸ் அப்ல அனுப்புனம்னா பத்திரிக்க போயிடுது
ம்
அ அவுங்க அனுப்புன்னா ரிட்டன் வந்துருது
ம்
ரிட்டன் அவுங்க பத்திரக்க அங்க இருந்து அனுப்புல்லா எல்லா சௌரியமு இருக்குது
ம் கண்டிப்பா ம்
தீமைகள் எடுத்துக்கோங்க ஒருத்தவங்க வந்து ஒரு ட்ரெஸ் மாத்துறாங்க ஒரு கடைல போய் அப்ப அது கேமரா வச்சு கெட்டுதா ஒரு எடுத்து பிளாக்மெயில் பண்றாங்க பத்திருக்கீங்களா ம் போன்ல கெடுதலு இருக்குது இதுல அப்ப நம்ம பாதுகாப்பா சுத்தியிலு பாத்துக்கணு கேமரா இருக்கா என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்பறோ துணி மாத்து
ம் ஆமா ம்
அ இந்த ஏ டி எம் இருக்கு பாருங்க அதுல வந்து யார் கேட்டாலு ஏ டி எம் நம்பர் கொடுக்க கூடாது நீங் நீங்க நம்பர்ல்லா குடுத்தீங்கன்னா நம்ம பணத்த அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு இத்தன லட்சோ வருது அதுனால நீங்க உங்க ஏ நம்பர கொடுங்க நாங்க பணனோ அனுப்புறோ அப் அப்டின்னு சொல்லி போலியா இருக்கவங்க நெறய பேர் சொல்லுவானுுங்க அத நம்ம ஏமாந்து நா ஒரு தடவ அது மாரி பண்ணிருக்க நா ஒரு குழுல இருந்த கண்மலர்ன் குழுல இருந்த
ம்
இது அவங்க நம்ப எல்லாதுக்கிட்டயு வசூல் பண்ணி முப்பத்தி இரண்டாயிர ரூபா வச்சிருந்த
ம்
அப்பதா முப்பத்தி ஓயிரம் ரூபா அவங்கள்ட்ட செட்டில் பண்ணிட்டு நா வீட்டுக்கு போற ஒரு போன் வந்துச்சு இந்த மாரி உங்களுக்கு பணம் வந்திருக்கு ஒரு முப்பதாயிர ரூபா எல் ஐ சி ல இருந்து உங்க நம்பர கொடுங்கன்னாங்க அப்ப எங்க வீட்டுக்காரு என்ன பண்ணாரு வாசு ல்ல உக்காந்துட்டு அதல்லா குடுக்காத குடுக்காதன்னாரு நீங்க பேச பேசாம இருங்க முப்பதாயிர வருதுல செவனேன்னு இருங்க அப்டின்ட்டு வேகமா பதினாறு நம்பர நா குடுத்து புட்டா ஏ டி எம் ல ஆயிர ரூபாய் தூக்கிட்டானுங்க வெச்சிருதா ஆயிர ரூபாய் அதே நா முப்பத்தி ஒரு ஆயிர ரூபா வச்சிருந்தந்தனா எல்லாரோட குழுப்பணமு போயிருக்குமா அன்னிக்கு நா மாட்டியிருப்ப அன்னைல இருந்து பாத்தீங்கன்னா யாரு நம்பர் கேட்டாலுமே கொடுக்க மாட்ட நானு இந்த ஏ டி எம் நம்பரு ஜிபே நம்பரு இதல்லா நம்ம சொல்ல கூடாது
ம்
கெடுதல் இருக்குது அவ்ளோ இது இருக்குது அதனால பாத்து நம்ம வந்து இது பண்ணணு
ஆமா தோழி ஆமா தோழி கண்டிப்பா ம்
போறது வரது இப்ப ஜிபேலயே மாத்தி ஒரு நம்பர நீங்க அனுப்புறீங்க
ம்
வேற யாருக்காவது போய்டுச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு இதுதான அவங்கள தேடி புடிச்சு அந்த பணத்த கேட்டு வாங்கறதுக் குள்ள இதாயிரு அதனால அந் அந்த வேலையு நம்ம செய்யக்கூடாது நம்பர யாருக்கு மாத்தி போடக் கூடாது
ம் கண்டிப்பா ம்
இந்த மாரி தீமைகளு இருக்கு
ம் கண்டிப்பா தோழி நெறய இருக்கு தோழி எங்களுக்குமே ஃபோன் இல்லாதப்பலா பாத்தீங்ன்னா ஆ நாங்க சின்ன புள்யா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப அந்த போஸ்ட் ஆஃபிஸ்ன் இருக் க்கும் பாத்தீங்ளா அங்க போய் தா நாங்க கால் பண்ணுவோமே யாருக்காவ்து கால் பண்ணணுனா ஆ அப்பயும் இந்த கைப்பே கையிலலா அப்ப ஃபோன் இல்லீயே அதனால அங்க போய் பண்ணுவோ அதுக்கப்றோ ப்ப ஒரூவா காயின்னுன் ஒண்ணு இருந்துச்சு அப்ப அந்த காயின் போட்றதுக்கு ஏன் கேக்குறீங்க அதுலா ரொம் ப ஒரு மாரி ஒரு நம்பர் மாத்தி போட்டாலும் அடுத்தவங்ளுக்கு போயிடுமா அது ஒடனே அத் து ரொம்ப மிஸ்டேக் ஆன மாரி திருப்பி நம்ளே கேள்வி கேப்பாங்க திருப்பி ஆ ஆமா அந்த நேரத்துல அதுவும் போயிடும் அதுலா ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கும் அதுக்கப்றோ ஆ நீங்க சொன்னாப்ல நன்மைகள் பாத்தீங்கின்னா நெறயா இப்ப என் பையனே இப்போ வேலைக்கு போயிருக்கறாப்ல ஒரு எடத்துக்கு போயிருக்காப்ல அந்த எடத்துல இருந்துட்டு அம்மா நா இந்த எடத்துக்கு ரீச் ஆயிட்டா நா வந்துட்ட அப்டின் சொல்ட்டு ஒடனே ஒரு ஃபோன் பண்ணி நம்பட்ட இல்ல நா நம்ப இங்க உக்காந்துகிட்டு வேலைக் போயிருப்பாங்ளா அந்த எடத்துல இருக்காங்ளா போய் சேந்துட்டாங்களா நடுவ்ல இல்ல இந்த மாரி ஒரு பதட்டத்திலே நம்ம வந்து இருந்துகிட்டே இருப்போம் அப்ப இது ஒரு நல்ல யூஸ் இப்போ நா வந்துட்ட அப்டிங்கிறது நமக்கு ஒரு நல்ல செய்தியா தான இருக்குது ஆ அதே மாரி ஆனா கெட்ட செய்தி என்னன் கேட்டிங்ன்னாக்கா யாருக்கிட்டயாவ் ஃபோன்ல பேசிட்டே இருப்பாங்க நம்ம பேசுனா எடுக்கவே மாட்டாங்க அத் து ரொம்ப எனக்கு மன வருத்தமா இருக்கும் ஆ என்ன நம்ம பேசுனா மட்டு எடுக்கவே மாட்டேன்றாங்க எப்ப பாத்
நீங்க சொல்லி தா தோழி ஒரு இது ஞாபக் வந்துச்சு தெரியாம ஒரு புள்ள கிட்ட பேசுன தோழி இப்படிதா அத ரெக்கார்ட் பண்ணி இன்னொரு புள்ளைக்கு அனுப்புறாங்க தோழி அந்த இன்சிடென்ட்லா நடக்குது பாத்து தா பேசணும் போல இருக்கு தோழி
ம் அதனால நல்லதும் இருக்கு அதுல கெட்டதும் இருக் குது உண்மைலே நீங்க சொல்றது மாரி நல்லத மட்டும் நம்போ எடுத்துக்குவோ கெட்டது நமக்கு வேண்டா ஆ ஒரு சில இதுல வலைதளங்கள்லா நெர இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னு இல்ல இப்ப ஆ நேர பி தா வந்து டீயும் மோசமாலா போட்டுட் இருக்கறாங்ளா அது மாரிலா நம்போ ஷேர் பண்ண வேண்டா குடு க்க வேண்டா அப்படின்ற மாரியும் ஓடீயிட் இருக்குதுல்ல நம்ம அதெல்லாம் வேண் டா நமக்கு நமக்கு என்ன தேவயோ நம்ம எடுத்துக்குவோ அதுல வந்து நெறைய பாத் திங்ன்னா நமக்கு தேவயான பொது அறிவுகளும் வருது அதுல அ நீங்க சொன்ன அந்த தகவல்ல ஆ வேற்று மாநிலத்தில எதாவ் நடந்துச் ச்சு இல்ல வேற ஊர்ல இப்போ இந்த இந்த மாரி நல்லா நெறயா படிச்சுருக்காங்க நேத்து ஒருத்த ஒருத்தர் அமைச்சர் வந்திருந்தாரு
ம்
இந்த அமைச்சர் வந்திங்ன்னா மே உயர்கல்வித்துறை அமைச்சரா அவுரு அவரு உண்மையிலே நா லா இன்ன வரைக்கும் அது நா கேள்வி பட்ல கல் பள்ளி அ கல்வித்துறை அமைச்சர் மட்டு தா நா கேள்வி
உயர்கல்வினா காலேஜ்ல பிரின்ஸ்பல் வைஸ் பிரின்ஸ்பல்ன் சொல்லுவாங்க
ஓ அது பாருங்க எனக்கு தெர்ல அவரும் ஒரு அமைச்சரா அங்க இருக் க்கறார மேல எடத்துல இருக்கார அவர் வந்து வேற இதுல ஒரு இதுல இருக்காரா அவரு வந்து ஆ னா உண்மைலே ஸ்பீச் நல்லா இருந்துச்சு நல்லா பேசுனாரு அடுத் து என்ன பண்ணார் ஏன்னா அவுங்க அப்பா அதுல வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரா அத் அப்பறம் இப்ப இவரு இப்டி ஆயிருக்குறாரு அவுங்களா பேசும் போது உண்மையிலேயே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குதுல்ல அ படு ச்சவங்க ஒரு மாரி ஓ இது மார்தான் சாதிக் க்கணும் இப்டி போனாதான் ஏன்னா யா எல்லாருமே வந்து எடுத்த உடனே ஒரு கோடி ரூபா குடுத்து யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா அது மாரி பண்ணது கெடயாது எடுத்தோனே எல்லாருமே படிப்படியா ஒன்றாவதுலேருந்து கட்டு கத்துகிட்டு தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கறோம் அப்போ ஒரு பத்து ரூபாய வச்சு தான் நாங்க ஒரு தொழிலதிபர் ஆயிருக்கோம் எடுத்த உடனே யாருமே தொழில் அவங்களாம் பேச பேச பேச நமக்கு ஒரு துண்டுதல் அந்த ஒரு சொல்லுவாங்கள விழிப்புணர் அந்த மாரி நல்லா இருந்துச்சு அப்பா தம் அதையுமே என்னோட பையன் வீட்டுக்கு வந்தோனே அவர அவரோட போட்டோ போட்டு அவரோட பேரப் போட்டு அந்த இதை போடமே பாக்கறான் அவர் வந்து அவ்ளோ படிச்சிருக்காரு அவங்க பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லண்டன்லா இருக்காங்களாம் நல்லா ஒரு பொசிஷன்ல இருக் க்காங்க அப்டின்னு அப்ப படிச்சவங்க பாருங்களேன் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அந்த மாரி தான் இது பண்ணிட்டு போறாங்க அப்டிங்கறது நம்ம ஒரு தெளிவு கிடைக்குது பாத்தீங்களா அப்ப போன நமக் எவ்ளோ ஒரு நல்லா விஷயங்களை நமக்கு காத்து குடுக்குதுல்ல
ஆமா போன் மூலயமா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்ப ஒன்னும் இல்லா யூடியூப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு சமையல் தெரிலா அது ஒரு அம்மா மாரி உங்களுக்கு சொல்லி தருது பாருங்க பூண்டு குழம்பு செய்வது எப்டி அப்டின்னு கேட்டீங்கன்னா அது கடா கடனு சொல்லி ட்ருது
ட்ராங்க ஆமா ம் இந்த புக்கு ஆ ஆமா இந்த போரா வழிகளுக்குமே போட்டு விடுறாங்க தோழி இப்ப அந்த வழி நம்ம போய் ஒரு இடத்துல நின்னு இந்த வழி எங்கன இருக்குன்னு தெரில அப்டின்னு நிற்கிறோம் அதுல ஆ ஆ கூகுள் மேபு அந்த இத போட் ட்றாங்க அந்த பாத அழகா கூட்டிட்டு போயிருது நம்மளா உண்மையிலே ஆ அதுவுமே ஒரு நல்லா விஷயம் தானே ஏன்னா ஆனா ஆரம்பத்தில் நம்ம ஒவ்வொருத்தவங்லிக்கு கேட்டு கேட்டு தெரிஞ்சு போம் இப்போ போன் கையிலயே இருக்கதால நம்ம யாரையுமே வேண்டியதில்லா நாம பாட்டுக்கு போயிட்டு வரலாம் அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான் நம்மளை பொறுத் எத்தப்பையும் ம
ஒரு அம்மா பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபா போட்டு தொழிலா ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கி கோடியிலா சம்பாதிக்குது அந்தம்மா
ம் பாருங்க அதான் நேத்து அவுங்க சொன்ன மாரி ம் ம் முன் உதாரணம் கண்டிப்பா கண்டிப்பா
இவங்கள மாரி நம்ம வந்து அவங்க இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா பொடி வகைகள் இந்த ஊறுகா பிஸ்னஸ்சு இதுதா பண்ணிட்ருந்தாங்க இன்னைக்கி பாத்தீங்கன்னா துணி வியாபாரத்துல இருந்து எல்லாமே அந்த அம்மா பண்ணுது இதனைக்கி சிங்கிள் லேடி தான் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களும் கல்யண பண்ணி குடுத்துட்டாங்க வீடு கட்டிட்டாங்க எடோ வாங்கிட்டாங்க
ம்ம்ம்
இன்னைக்கி வந்து அந்த அம்மா வந்து கு அதாவுது எடுத்துக்காட்டா ஒரு இடத்துக்கு சிறந்த ஒரு விருந்து சிறப்பு விருந்தினரா கூப்புடுறாங்க அந்த அம்மாவ எல்லாத்துக்கும் நூத்தம்பது ரூபாய்க்கு பாத்திரோ விலகிட்டு இருந்துச்சா ஹோட்டல்ல ஒரு நாளைக்கி நூத்தம்பதுறாய்க் இன்னக்கி பாத்தீன்னா சிறப் சிறப்பு விருந்தினர் அவரு அவுங்க அந்த அளவுக்கு இன்னிக்கி வாழ்க்கையில முன்னேறி அவங்கள்ட்ட இன்னிக்கி இங்க வந்து எத்தனையோ பேரு லேடிஸ்ங்க தா வேலக்கி போய் இருக்கறாங்க அவ்ளோ பேருக்கு அவங்க வேல கொடுக்குறாங்க கோயம்புத்தூர் தா அவங்க ஆ பாத்தீங்கன்னா இன்னக்கி எத்தனையோ வாழ்வாதாரோ இழந்து இருக்கிறவங்க பெண்கள்லா முக்கால்வாசி பேரு அவங்கள்ட தா போய் சேர்ந்திருக்கிறாங்க அவுங்க கம்பெனிலயே அவங்களுக்கு வேல போட்டு குடுத்து அந்த அம்மா பாத்துக்கறாங்க எல்லாரயூ